ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி கேக்குதா தோழி ஏன் தோழி பேசவே மாட்டேங்கிறிங்க ஆ சொல்லுங்க தோழி எப்படி இருக்கீங்க எனக்கு கேக்குல தோழி இப்பதான் தோழி கேக்குது நல்லா இருக்கு தோழி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஆ கேக்குது தோழி நல்லா கேக்குது தோழி
சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு தோழி என்ன சாப்ட்டிங்க
நான் மீன் குழம்பு கீரை பொரியல் சாப்டன் தோழி நீங்க
நானும் மீன் குழம்பு தான் தோழி இன்னைக்கு செஞ்சேன் மீன் குழம்பு அதுக்கப்புறம் மீன் வ வறுவழு முருங்க காய் இறா போட்டு அது ஒரு கிரேவி மாரி செஞ்சங்க தோழி
சரிங்க தோழி அப்புறம் குழந்தைங்கல்லாம் பள்ளிக்கு போயிட்டு வந்ட்டாங்களா
குழந்தேங்கல்லா அய்ல ஒரு பொண்ணு இப்பதா சேத்துருக்க. ஆ அந்த பொண்ணுக்கு வந்து ஜு ஜுன் ஃபிஃப்ட் டீன்குதா ஒ ஓபன்னிங் சொல்லிர்க்காங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணிர்க்காங்க.
சேரிங்க தோழி. அவங்களுக்கு எப்டி ஆ என் குழந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. போய்ட்டு வன்ட்டா தோழி அவ ஒரு ஒரு கொழந்த சின்ன சின்ன பொண்ணு. அப்புறோ உங்கள உங்க பொண்ணுக்கு எப்டி ஃபுல்டே வச்சிருக்காங்களா? ஆ டே வெச்சிருக்காங்க ச்
இல்ல இப்போதுக்கு ஆஃப்டேனுதா சொல்லீருக்காங்க. தெரில அந்த ஸ்கூல்ல வந் து எல்கேஜிகு வந்து ஒன் இயர் ஆஃப்டேனுதா சொல்ற சொல்லீர்க்காங்க. ஒரு ஸ் ஸ்கூல்ல சொல்லல அங் ங்கா இருக்குற பேரண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க ஃப்ரெண்டுதா ஆமா சொல்லீருக்காங்க.
அப்டிங்களா சேரிங்க தோழி. இப்ப நீங்க இப்போ கொழ்ந்தைக்கு வந்து ஸ்நாக்ஸு ஏதாது குடுத்தனுப்பனுல்ல இப்பொ அத் அந்த மாரி வந்துச்சு கொஞ்சொ ஸ்நாக்ஸ்ஸு ஒரு டைமுன்னு நம்ம படிக்கும் போதெல்லா அந்த மாரெல்லா இல்ல அ வெறு இன்டர்வல் போவொ ஆயி இப்போ வந்து கண்டிப்பா அந்தச் ஸ்நாக்ஸ் எதாது குடுத்தனுப்புனு சொல்றாங்க அது ஒன்னு அதாவ்து அந்த ஆரக் முக்கியமான பொருல்லா குடுத்து அனுப்பனு சொல்றாங்க. அப்டி பாத்தா நீங்க என்னென்ன குடுத்து அனுப்புவீங்க தோழி
நா வந்து ஹெல்த்தியாதா குடுத்து அனுப்புவ அஹ் ஏ ஏ பொண்ணு வந்து வெஜ்ஜுல்லா கொஞ்சோ அப்டியே ராவாவே சாப்பிடுவா. கேரட் அந்த மாரிலா கேரட்டு அதுல கூட கொஞ்சோ கூட வந்து பாதாம், வால்நட்டு அந்த மாரி எதாச்சு சேத்து குடுப்பே இன்னோர்நாள் அதேமாரி கொஞ்சோ புதினா கேரட் அது கொடுத்து அனுப்புவ. புதினால்லா கொஞ்சொ ராவாவே சாப்டுவா ஏ பொண்ணு அதனால எனக் கொஞ்சோ ஸ்னாக்ஸ் கொஞ்சொ பயொ இல்ல என்ன வேணாலு கொடுத்து அனுப்புலா ஆனா ஹெல்த்தியா தா கொடுப்பே நீங்க எப்படி சிஸ்டர் உங்க பையனோ பொண்ணோ என்ன குடுக்குறீங்க ஸ்நாக்ஸ் எல்லா நீங்க
சொன்ன மாரி வந்து அந்த மாரி கொடுக்கது ரொம்ப நல்லது தா ஒடம்புக்கு ஆனா அவங்க வந்து நல்லா வந்து சுயு நல்லா மென்னு சாப்பிட சொல்லுங்க ஏன்ன கேரட்லா பச்சையா சாப்
ஆமா ஆமா இப்போ நாங்க வீட்ல இருக்குற சொல்லி எல்லா பாக்கதா செய்றோ ஆனா ஸ்கூல்ல போனானா என்ன பண்றது தா தெரில என்னாச்சு நா தா கட் பண்ணி தா குடுப் வேண்டதா இருக்
அவங்க ஸ்கூல்ல போனா கூட வந்து அவங்க பாப்பாங்க அதெல்லா பாத்துப்பாங்க தோழி நீங்க வந்து சொல்லி அனுப்புங்க உங்க பொண்ணுக்கு நீங்க தாச் சொல்லணு ஏன்னா வந்து நம்ம கொழந்தைய நம்ம தா கொஞ்சொ பாத்துக்க நம்ம கேர் பண்ணாதா அவங்க இதுவா இருப்பாங்க நீங்க சொல்லி அனுப் புங்க நல்லா மென்னு சாப்பிட்ணு நா எது குட் நல்லா மென்னுசாப்பிடுனு நல்லா தண்ணி குடிக்கணு சொல்லி நீங்க சொல்லி அனுப்புங்க அப்புறோ நா எ பையனுக்கு வந்து அவ வந்து இதெல்லா சாடப்பிடமாட்ட கேரட் மட்டு தா சாப்பிடுவா மத்தபடி வேர எதுவு சாப்பிட மாட்டா அவனுக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட் தா ரொம்ப பிடிக்கு பிடிக்கு அதனால நா குடுக்க மாட்டே தோழி ஸ்நாக்ஸ்னா அதெல்லா குடுக்க மாட்டே எப்ப எப்பயாவது பிஸ்கட் கேக் அந்த மாரிகொடுத்து அனுப்புவே வீட்ல எதுவுமே புரூஸ் இல்ன்னா பழங்கள் இருந்தா பழங்கள் கொடுத்த அனுப்புவேன்தோழி
ல்ல என்னோட பொண்ணுக்கும் ஃரூட்ஸ் எல்லாம் ரூட்ம் சாப்பிடுவா சீசனல் ஃரூட் எல்லாம் நா அப்பவே கொஞ்ச சின்ன வயசுலயே கொத்து கொடுத்து அது ந பழகி பழகி வச்சிருக்கன் அதனால எல்லா ஃப்ரூட்ஸும் அவ சாப்ப புடுவா எ பொன்னு
நல்ல பழக்கதா தோழி அது அந்த காய்கறிகள் பழங்கள் சாப்ப அப்புறது ரொம்ப நல்ல பழக்கம் தா ஏன்னா அதுலதா நெறைய பட் நெறைய சத்துக்கள் இருக்குது எங்க வீ எ பைய வந்து எப்படின்னா சிலது சாப்பிடுவா சிலது சாப்பிட மாட்டா இந்த ஆப் ஆப்பிள்ளா குடுத்து அனுப்சேனு வச்சுக்கோங்களே அது அப்படியே எடுத்துட்டு வருவா இன்னைக்கு நா வந்து சுண்டல் இருக் துல சுண்டல் சுண்டல் கொடுத்து அனு அனுப்ச்சந் தோளி அந்த பிளாக் சென்னா வருன்டு அது கொடுத்து அனுப்பிச நா நைட்டு ஊர வச்சு கால்ல பண்ணி அவன கொடுத்த அனுச்சா சாப்பிடாம எடுத்துட்டு வந்திருக்கா தோழி என்ன பண்றது
டீச்சர் அங்க இருக்கிற ஆசிரியர்ங்கலா திட்ட மாட்டாங்களா அத சாப்பிட சொல்லி அவ எதுவுமே சொல்ல மாட்டாங்களா அதெல்லா அவங்க பா பாக்க மாட்டாங்களா கொழந்தங்க என்ன டாங்க எல்லா சாப்பிட்டு
அதெல்லா பாத் சின்ன வயசா இருக்கும்போது பாப்பாங்க தோழி எல் கே ஜி யு கே ஜி பசங்களுக்கு பாப்பாங்க தோழி இப் பெரிய பசங்களா ஆயிட்டாங்கனா அவங்க அவங்களதா பாத்துகனு ஏனா ஆனா அவங்க எல்லாரையு கேர் பண்ணிட்டு இருக்கா முடியாதுல்லா நம்ம கொஞ்சம் யோசிக்கணுல்ல
இப்ப நீங்க தான் காலையில போ ரொம்ப சொல்லி அனுப்பணும் இதெல்லாம் சாப்பிட்டுதா எல்லாமே சாப்பிட்டுதா வாங்கிட்டு வரணும் அப்படியே வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வன் பண்ணிதா அனுப்பணு
ழி அப்படியே எடுத்துட்டு வந்துக்கா அவள வேலை நான் குக்கிங் பண்றது ஒர்க பண்ணி இதுவும் கூடச்ச எடுத்துடுவாங்க இ பண்ணா என்ன அவளுக எவும்டு
அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ஆமா அது மைண்ட்லய எங்களுக் ஆகாதுது ஆனா எதுவுமே சாப்பிடமாட்டா இதுக்குதாங்க கொடு அனுமப்பனு சாப்புட்டா பரவால்ல கொஞ்ச சந்தோஷமா கூட பரவல்லா சாப்பிட்டு நா பதினெட்டு டெய்லி நம்ம ஏதாச்சு டிஃபரண்ட் டிஃபரண்டா பண்ணி கொடு க் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி அப்படியே வாயின்டு வந்தா நம்மளுக்கு அப்படிய மைண்ட் வெக் ஆகிட அப்பாடியே சொல்லு சொல்லி ஹலோ சொல்லி கேக்குத சொல்லி வாய்ஸ் பிரேக் ஆகுது தோழி ஹம் சொல்லுங்க தோலழி ஆஹசொல்லுங்க தொல்லி
ஆஹ அதான் சொல்லுன்னு சொல்லி நீங்க சொ மாதிரிதா ஆ சா ஆ வந்தாலு சந்தோஷமா இருக்கும் குழந்த சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இதுவே சாப்பிடலாம் நம்மளுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கும் மனசு வராது உம் சரிங்க தோழி அப்புறம் நீங்க வந்து இந்த இந்த யூடியூப்ல எல்லாபார்த்து சமை இல்லலைா அந்த மாதிரி பாத்து ஏதாவது டிஷ் பண்ணிருக்கீங்களா அமைச்சிருக்கீங்களா
இல்ல தோழி அப்டில்லா எது வரைக்கு எதுவும் செஞ்சது இல்ல
உம் சரிங் ஹலோ
ஆஹ் கேகுது சொல்லுங்க சொல்லுங்க ஆமா ஆமா சொ
சரிங்க தோழி உம் அப்புற வேற என்ன ஸ்நாக்ஸு குடுத்து அனுப்பிவீங்க வீட்ல செஞ்சு
நா இது வரைக்கு செஞ்சு குடுத்ததில்ல இப்பதா ஃர்ஸ்ட் சேர்த்திருக்கே அதுவு இப்ப இருக்கிற ஸ்கூல்ஸ்லல்லா கலர் கலர்ல சொல்றாங்க ஒண்ணு ரெட் கலரு அந்த மாரி சொல்றாங்க ரெட் கலர்ல வாங்கிட்டு வரணு ஸ்நாக்ஸு அந்த ஒரு ஒரு கலர்ன்னு சொல்றாங்க ஒரு இந்த ஸ்கூல்ல எப்டி
து எப்டின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் சொல் வாங்க ஓஸ் ஸ்கூல் அந்தமாரி இருக்குது ஒரு சில ஸ்கூல் அந்த மாரி இல்ல ஏன்னா நம்ம இஷ்ட எது வேணா குடுக்லா ஒரு சில ஸ்கூல்ல வந்து அந்த மாரி ரி இன்னிக்கி மண்டேனா ரெட் கலர் ரெட் கலர்ல என்னன்ன இருக்கு ஆப்பிள் இருக்கு ஆ ஸ்ட்ராபெரி இருக் அந்த மாரி ஆமா அந்த மாரி கலர்ல வந்து குடுத்து அனுப் ப்ப சொல்லுவாங்க அவங்க அந்த ஸ்கூல அப்டி சொல்லியிருக்காங்ளா
ஆ இல்ல இது வரைக்கு நான் எனக்கு தெரில நா கேள்விப்பட்ருக்க ஒரு சில ஸ்கூல்ல கேள்விப்பட்ருக்கே அதனாலதா நா சொல்ற ஏ இந்த பொண்ணு சொல்லல எப்டின்னு தெரில ஒ உபொண்ணு பிறகுன்னு சொல்லுவாங்க போன்ல அப்டேட் பண்ற சொல்லுவாங்க சேத்த பிறகு தா தெரியு டைமிங்கூட இன்னு எது சொல்லல அந்த பொண்ணுக்கு
கண்டிப்பா அந்த ஸ்நாக்ஸ்கு வந்து நல்லா ஆரோக்கியமா பொருட்கல்லா குடுத்து அனுப்புங்க இந்த இது அந்த பிரெட்டு ஜாமு அதெல்லா வந்து அவ்ளோ ஆரோக்கியமா இந்த பிரெட் பிரட் ஜாம் குடுக்றது அப்புரோ அப்புறமா அந்த சவர்மா அந்த மைனஸு அதெல்லா கொஞ்சோ அது கொஞ்சோ ஆரோக்கிய இல்லாத பொருட்கள் எப்யாவது நம்ம எடுத்துக்கலா ஆனா அது அடிக்கடி எடுக்றது ரொம்ப இதுவாயிடு குழந்தைங்களுக்கு உடம்பு ல
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஆமா நீங்க என்னன்னா குடுப்பீங்க உங்க பையனுக்கு ஸ்நாக்ஸ்ல
தோழி பழங்கள் இருந்தா அந்த வாட்டர் தர்பூசணி பழம் இல்ல இந்த திராட்சை அந்த மாரி பழங்கள் இருந்தா பழங்கள் குடுத்து அனுப்புவ அப்டி இல்லன்னா ஆ வீட்ல இந்த மாரி சென்னா ஏதாது இருந்தா அது குடுப்ப அதுவு அவன் சாப்ட மாட்ரா அது சாப்ட்டா கூட பரவால்லை இல்லன்னா பிஸ்கெட்டு் அந்த கேக் அந்த மாரி எப்பயாவுது அதுனா கூட கொஞ்சோ சாப்ட்டுருவா ஆனா அது குடுத்து ஒரு பிரஜோனமு இல்ல
ஆமா ஆமா ஆமா அந்த பிஸ்கெட்ல்லா புல்லா அதுல பாமாயிலு அந்த மாரிதா இருக்காதுங்க சுகரு இதல்லா இருக்கு
கல்ல அந்த ஓட்சக்கல்ல பர்பி
ஆ அந்த அதெல்லாம் கொடுக்கலாம் ஆனா சாப்ட மாட்டாங்களே எங்க வீட்ல பசங்கலாம் கொலந்தைங்க சும்மாவே சாப்ட மாட்டாங்க ரொம்ப சாப்படதான் நான் லேட் பகடன் சிப்ஸ் தான் அதிகமா கேக்குறாங்க பா கொலந்தைங்க அது அங்க எப் எது வரைக்கும் அவாய்ட் பண்ணும்னு நெக்கிறோமோ அது வரைக்கும் அந்த கேக்காதுதான் லைக் பண்ணி கேக்குறாங்க லாலிபப்பு அதுல்லா தான் அதிகம்
கண்டிப்பா அதெல்லாம் கொடுக்கவே கூடாதுனு சொல்றாங்க குடுக்க கூடாது சொல்றாலும் அவங்க விக்கதான் செய்றாங்க
அது நல்லா க அதுவும் நல்லா கலர் கலரா கலர் கலரா பேப்பர்ல ரேப் பண்ணிகூட அது இன்னும் கொழந்தஙகளுக்கு அட்ராக்க்ஷன் ஆகுது நல்லாக்கிறாரு ஈ கேக்குறாங்க சாப்பறதுக்
ஆ விளம்பரத்துல போட்றாங்க அது பாத்து கேக்கறாங்க ம் கண்டிப்பா அதெல்லாம் கொடுக்க வாங்கி கொடுக்க கூடாது கொஞ்சம் நம்மதான் நம்ம பாத்துக்கணும் நம்ம கொழந்தைகள
ஆமா தோழி ஆமா கண்டிப்பா
கண்டிப்பா தோழி நம்ம வாங்கி குடுக்க கூடாதுனு நெனச்சாலும் இந்த பெரியவங்க இருக்காங்க பாத்தீங்களா வீட்ல
தாத்தா பாட்டி அவ்ங்கதா அவ்ங்கதா கெட்டு கெட்டு போறது அவ்ங்கனாலதா நாங்க ஐஸ்கிரீம் குடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவோ கூப்ட்டு போய் அதி வாங்கி குடுப்பாங்க ஆமா
கொழந்த அழுவுது அவ்ங்க அவ்ங்க முன்னாடி அழக்கூடாது அழுத அவ்ங்க தாங் ங்க மாட்டாங்க போய் கூட்டு போய் வாங்கி குடுத்துருவாங்க ஆனா அது ஆமா அதுல எவ்ளோக்கி கெடுதி நமக் தெரியும் ஆனா அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த கொழந்தைகளு புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த பெரியவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க
அவ்ங்க அப்டிதா சொல்லுவாங்க விடு ஒரு நாள் சாப்ட்டா ஒண்ணும் ஆவாது நீங்கலாம் சாப்படாமலே வளந்துட்டீங்களா அப்டியா இப்டியான்னு பேசுவாங்க நம்மளுக்கே அவ்ங்க லக்ச்சர் எடுப்பாங்க ஆமா அப்போ இருந்தது றது வேற இப்ப இருக்கிற ரொம்ப டோட்டலா வேறதானே எல்லாம் கெமிக்கல்லு ஹைஜினிக் இல்லாமதா செய்றாங்க அது எப்பயாவதா வாங்கி குடுக்குறதே அவ்ங்க அப்டி வாங்கி குடுப்பாங்க என்னமோ அவ்ங்க நல்லா
இந்த பசங்க வந்து டெய்லி அது ஒன்ன சொல்லறாங்க டைமிங்கு போய் அது வாங்கிட்டு வந்துனு இப்ப காலைல போனா காலே போய் வாங்கிட்டதா சாங்கல போய் வாங்கிட்டு வந்தா அந்த டைமிங் வச்சுக்கிறாங்க இந்த டைம் போய் வாங்கி சாப்புணும் அந்த மாரி அந்த கடைக்கு போய் அந்த அந்த அந்த தீனீங்க சாப்டுதா அவ்ங்களு தூக்கம் வரும் இப்ப அப்டி ஆய்
ஆஹ் அதுலா சாப்ட்டு சாப்ட்டு சாப் பாடு இப்பல்லா செரியா சாப்டுறதே இல்ல இந்த கொழந்தைக இப்டித்தான் பண்றாங்க நாங்க ஏதாச்சு செஞ்சு வச்சாலு வேணு அது ரெண்டு வாய வாங்கிட்டு அப்டியே ஓடுறளுங்க அடிச்சு பாத்தாலும் சாப்ட மாட்றாங்க நல்லது து சிரிச்சுட்டு சொன்னாலு சாப் புட மாட்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி சா துக்குணு தோழி நம்ம தா கொழந்தைய
இப்ப வேற மாம்பழ சீசன் வேற வந்துருதா அந்த நல்லா மாம்பழமா சாப் சாப் டு ஓ சாப்படே சாப்
ஆமா
எதாச்சும் ஒரு ப்ரச்சின வருதா
கண்டிப்பா ஆமாம் மா அது வேற வே ஹீட்டு வேற மாம்பழம் இப்ப கொழந்தைகளுக்கு வயித்து வலி வேற வந்துருது
ஆமா தோழி ஆமா சேரிங்க தோழி என்னோட அழைப்பை அ ஏ ற்றுக்கொள்ள ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி நன்றி தோழி மீண்டும் வணக்கம்